ஆ அலோ
ஆ வணக்கம்மா
ஆ வணக்கம்மா நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கம்மா நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்குறோம்மா
ம் சொல்லுங்க என்ன செய்யறீங்க? ஆ சாப்டாச்சுமா
ம் ம் நானு சும்மா வாக்கிங் பண்ணிட்டு இருந்த சாப்ட்டு ஆ
ஒய் ஆ சரி
என்ன சாப்டீங்க நீங்க
நா களி செஞ்சு சிக்கன் கொழம்பு
களி சிக்கன் கொழம்பா நல்லாருக்கு நல்லாருக்கு
ஆ நீங்க
ம் நா தோசையு பருப்பு கொழம்பு சாப்டே
ம் சார் ச
ஆ
உங்க சின்ன வயது நாப கங்கள் எதாச்சு பேசலாமா சைல்டுஹுட்டு மெமரிஸ்
ஆ பேசலா பேசலா சொல்லுங்க எந்ந மாரி
க்கும் போது எதாச்சு ஸ்கூல்ல மறக்க முடியாத நெனவுகள் இருக்கும்ல
ஆமாமா நாங்க படிக்கும்போது க கபடி போட்டினா ரொம்ப புடிக்கு எங்ளுக்கு
ம் விளையாட்டுல ஆர்வம் இருக்கா
ஆமா விளையாடும் போது அந்த கபடி விளையாட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு
ஆ
அப்றோ கபலி கபடி விளையாடும்போது எங்க டீம்தா நாங்க வின் பண்ணுவோ அ எங்க டீம்தா ஜெய் ச்சுட்டு நாங்க கோப்பையலா வாங்கிருக்குறோ
ஆ சார் சாரி
கபடினா ரொம்ப புடிக்கு
ம் வேற எந்த விளையாட விளயாடுனீங்க
ம் கொக்கோ விளையாடுவோ இருந்தாலு அதெல்லா அவ்ளோ அந்த அளவுக்கு புடிக்குனு சொல்ல முடியாது கபடி ரொம்ப புடிக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு எங்களுக்கு ஆர்வமா இருக்கு
அப்டியா ஸ்போ ஸ்டேட் அளவுலல்லா போயிருக்கீங்களா இல்ல ஸ்கூல்ல மட்டுந்தா
நாங்க படிக்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி
ஆ ஸ்கூல்லதா அது அப்பல்லா டிஸ்ட்டிக் கவெலவு அந்த மாதிரி எல்லா இல்ல ஆ நம்ப ஸ்கூல்ல எதாச்சு கேம்ஸ் மாரி வைப்பாங்க அதுல சேந்துக்குவோ
ஆமா அதுல வந்து அவங்க ஃபஸ்ட் பிரைஸ் குடுப்பாங்க இந்த குரூப் இந்த குரூப் வின் பண்ணாங்க
ஆமாமா
அது நினைவா இருக்கறதுக்கு ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ வச்சிருக்கோனல்ல
ம் அ நாங்களு அப்டிதா விளையாடுவோ நாங்களு கொக்கோ விளையாடுவே நெறைய ரன்னிங் டேசு
ம் ம்
அந் அந்த ஓட்டப்பந்தயத்துலல்லா வின் பண்ணி நான் பிரைஸ் வாங்கியிருக்கே நானு
ஆ
ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமா ஓட்டப்பந்தயோ கொக்கோ இதெல்லா ரொம்ப பிடிக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் னாவே எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிடுவே நானு ஆ எந்த இவப் எந்த இது வச்சாலு விளையாட்டு வச்சாலு நா இருப்பே அதுல அவ்வளோ ஆர்வோ எனக்கு எல்லாத்துலயுமே ஆனா ர ஓட்ட பந்தயத்துல மட்டு ஃபர்ஸ்ட் போகணும் ஆமா அதுலல்லா பிரைஸ் வாங்கியிருக்கே
மேற்கொண்டு நம்ம வெளிய எல்லா போ முடில அப்ப வந்து கொஞ்சோ
ஆமா மாவட்ட அளவுளல்லா எங்கேயு கூட்டிட்டு போல எதோ பி டி சாரு இருப்பாரு அந்த பி டி பிரீடு மட்டு விளையாடுவோ அதோட சரி வேற எந்த ஸ்கூல்ல போயிட்டு மாவட்ட அளவுலல்லா கூட்டிட்டு போயிட்டு விடல நம்மள அந்த மாரி ஊக்கவிச்சிருந்தாங்கன்னா நம்மளு ஸ்போர்ட்ஸ்க்கு போயிருக்கலா
ஆமா
பெரிய அளவுல வந்திருக்கலா இப்ப நம்ம பசங்களுக்கு அந்த மாரி இது இருக்கு
ஆமா நம்ம பசங்க ஸ்டேட் லெவல் எல்லா போலா அந்த மாதிரி பெசலிஸ்ட் எல்லா வந்துருச்சு
ஆமா
ம்
நம்மளுக்குதா அந்த மாரி குடுத்து குடுத்து வைக்கல
ஆமா ஆமா
ம் வேற ஏதாச்சு நினைவுகள் இருக்கா
ஹ ஆமா எங்களுக்கு வந்து நாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் படிச்சது பி டி மிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பீரியட் வந்து இந்த எம்ராய்டிங் கத்து குடுக்குவாங்க ஆமா அந்த எம்ராய்டிங்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு ஃபர்ஸ்ட் தையல் போடுறது எப்படி அந்த தையல் போட்டு அப்பறோ அந்த தையல்ல கலர் கலரா நூல் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க
ஆ
கலர் கலர்ல அது ஒரு ஒரு பிரீடு வந்து அந்த எம்ராய்டிங்க்காக ஒதுக்கி விடுவாங்க
நீங்க போட்டு இருக்கீங்களா எம்ப்ராய்டிங்ல்லா
ஆ நா போட்ருக்கே நல்லாவே போடுவே நானு
ஆ
ஆ நல்லா ஃபிளவர் ரோஸ் போடுவே செம்பருத்தி போடுவே இதெல்லா வந்து நம்ம பென்னுல வரைஞ்சிட்டு அத மேலேயே நூல்ல
ஆ
ஒர்க் பண்ணுவே
பரவால்ல அதெல்லா கத்துட்டு இருக்கீங்க
ஆமா அது அப்பயே நாங்க இருக்கும் போதே அப்பயே வந்துருச்சு கைல நம்ம போடுறது ஆனா இப்பயு வந்து எம்ராய்ட் ஒர்க்கன்ட்டு பிளவுஸ் எல்லா தைக்கிறாங்க பாருங்க
ஆமா
ஆ அத கைல தா போட்றாங்க கைல போட்டு போட்டு எடுக்குறாங்க
ஆ அதெல்லா யூஸ் பண்ணுறீங்ள இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா
இல்ல இல்லமா ஏனா நம் ம வந்து துணி வியாபாரோ செய்ற்துனால அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா பண்ண மாட்ட டைம் கெடைக்கிறதில்ல ஆனா போட்டா கண்டிப்பா நல்லா போடுவ
ம்
ஆ ஈஸியா போட்ருவே ஏனா முன்னியே நா எம்பிராய்டிங் கத்துட்டே இல்லயா படி
ஆமா எங்க ஊர்லலா எங்க ஸ்கூல்லா நாங்கெல்லா கோயட்டுதா ஆ பெண் கள் ஆண்கள்லா சேர்ந்துதா இருந்தோ வில்லேஜ் எங்க ஊரு டவுன் இல்ல அதுல பி டி சார் மட்டுதா இருப்பாங்க வேறெல்லா இந்த எம்ப்ராய்டிங்கு அதெல்லா எது அவுளோ இது இல்ல எங்குளுக்கு
ம்
ம் எதோ விளையாட்டு மட்டு இந்த பி டி பீரிடுல போய் விளையாடுவோ
ம் ம்
அவளதா இந்த மாதிரிலா எதும் கத்து குடுக்குல அல்ல பதுனொன்னாம் வகுப்பு பன்னண்டா வகுப்பு மட்டுந்தான் கேள்ஸு ஸ்கூல்ன்ட்டு வேற ஊர்ல போய்ட்டு படிச்சோ அது பத்தாம் வகுப்பு வரைக்மதா எங்க ஊர்ல இருந்தது ஸ்கூல்லு
ஆ
நா படிக்குமோது எங்க ஊர்ல அப்புமா பது னொன்னு பன்னண்டு வேற ஊர்ல போய்ட்டு ஒரு மூண் கிலோமீட்ரு தொலவரி மா தூரோ அது நாங்கா அங்க போய்ட்டு படிச்சோ ஆ முடி ச்சு அப்புறமாதா நா முடிச்சு வெளில வந்து ஒரு வருஷ்த்துக்குள்ள அடுத்த பேஜு பதினொன்னு பன்னண்டு எங்க ஊருக்கே வந்துருச்சு இனொர் ஸகூல்லு நா அந்த ரெண்டு வருஷோ அங்க போய்ட்டு முடி சுட்டு வெளில வர அன் நா அடு த்த பேஜு எங்க ஊருக்கே வந்துர்ச்சு அப்ப நாங்க சைக்கு ஆ நாங்க ஏ எய்ட்த்து எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கு டியூஷன் போவோ இன்னு ஒரு வர்ஷ் சப்ஜெக்டுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீண்டு ஏழ்ரை கெலா சைக்கிள் எடுத்துட்டு போவோ அப்ப பஸ் வசதிங் கம்மி எட்ரைக்குதா பஸ்ஸு பஸ்ஸூ இருக்காது ஆறு மணிக் பஸ் இருக்கு அது விட்டா எட்ரைக்கு நாங்க ஏழ்ரைகள்லா எட்டு மணிக்கு அங்க டியூஷன்ல இருந்தோ ஏழரைக்குலா ரெடி ஆய்ட்டு சைக்கிள்ள போய்ட்டு வருவோ
அம்மா சமச்சு குடுத்துருவாங்க எடுத்துட் போய்ருவீங்க
துட்டு ஏழ்ரைக்குலா ரெடி ஆய்ட்டு ஏழ்ரைக்குலா சைக்கிள் எட் துட்டு கெழம்புனங்கனா ஒரு கால் மண் நேரோ ஆகு ஊ மின்ன பின்ன ஏழு முப்பது ஏலே முக்கால்க்கு அப்டி கெழம்புனா கூட போய்டு போய்ட்டு டியூஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ் கூல் பாத்துட்டு ஸ்கூல்ல இருந்து மறுபுடியு அஞ்சு டூ ஆறு வரைக்குன் டியூஷன் ஒன் அவரு காலேயல பிசிக்ஸ் சப்ஜட்டு னா ஈவ்னிங் கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி டியூஷன் போய்ட்டு ஆறு மணிக்கு ஆறு ஆற்ரைக்குதா வீட்டுக்கே வரும் சைக்கிள்ளயே போயிட்டு சைக்கிள்ளயே வரும்
அப்புறம் ஏ ஸ்கூல்லல்லா சாப்பாடு நல்லா இருக்காதா உங்க ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்லல்லா நல்லா இருக்கும் முட்ட எல்லாம் போட்டு
போடுவாங்க ஆனா எங்களுக்கு புடிக்கல அப்ப ரொம்ப அவ்ளோ இது இல்ல இப்பல்லா பார்க்கா ஸ்கூ சுண்டல் அது இது போடுறாங்க அப்ப ரொம்ப நல்லா இல்ல அந்த ஊர் எங்க ஸ்கூல்ல போட்ட சாப்பாடு நல்லா இல்ல எங்களுக்கு புடிக்கில சா ப்ட்டு பாத்தோ ஒரு நாள் ரெண் நாளு எங்களுக்கு புடிக்கில செட் ஆகலன்ட்டு நாங்க வீட்டு ட்டு சாப்பாடு எதா எடுத்துட்டு போயிட்டு இருந்தோ கவர்மெண்ட்டு ஸ்கூல்தா ஆனா ஸ்க் ஸ்கூல்லல்லா சாப்புல்ல நாங்க ம் சாப்பாடு வீட்ல இருந்தேதா எடுத்துட்டு போயிடுவோ
உம் உம்
யாரும் நெறைய சாப்ட மாட்டாங்க அப்பல்லாம் புழு அது இது போட்டு அப்டியே இது பண்ணுவாங்க
ஆ
அதெல்லா கண்ணுல பாத்துட்டு சாப்டவே புடிக்காது ம்
ம் ஆ ஸ்கூல் சாப்பாடுலா அந்த மாதிரி இருக்கும்
ம் ஆமா இப்பலாம் ரொம்ப கிளீனா பண்றாங்க எல்லா பசங்களும் போயிட்டு இப்ப ஸ்கூல் உணவை சாப்டுற மாதிரி ஆயிடுச்சு மாத்திட்டாங்க எல்லாம்
ஆமா மதிய உணவு வந்து சாப்டுற மாதிரி
முட்ட சுண்டல் எல்லாம் எத்தன வகை குடுக்குறாங்க இப்பல்லாம் ஆ இப்போதிக்கு அது இல்ல சரியா எங்களுக்கு சாப்பாடே நல்லா இருக்காது
ம் ம் ம் நாங்க டவுன் பஞ்சாயத்துல படிச்சதுன்னுங் வில்லேஜு அதனால டவுன் பஞ்சாயத்துன்றதுனால டவுன் பஞ்சாயத் ன்றதுனால நல்லாதா இருந்துச்சு நாங்க டவுன் பஞ்சாயத்துனா நீங்க எப்டி வெளிய போய் படுத்தீங்க படிச்சீங்க
ம்
இப்ப நா வந்து எட்டாவது வரைக்கிதா எங்க ஊர்ல
உம்
ஒன்பதாவது பத்தாவது வந்து நாங்க டவுன் பஞ்சாயத்துக்கு வந்துட்டோம்
ம்
இங்க ஒம்போதாவது ஒரு வருஷம் படிச்ச டென்த்து வந்து இன்கம்ப்ளீட்டு அப்ப வந்து ஒரு வருஷம் நல்லாதா இருந்துச்சு அங்கியும் நல்லாதா இருந்துச்சு எங்ளுது ஏனா டவுன் பஞ்சாயத்துக்கு ஆமா டவுன் பஞ்சாயத்துக்கு பக்கத்து ஊரு எங்க ஊரும்
ஆஹா அதனால செக்கிங் எது வருவாங்கன்ட்டு நல்லா கிளீனா பண்ணிட்டு இருந்திருக்குறாங்க
ஆமா நல்லாவே பண்ணாங்க நல்லா அங்கதா மதியம் சாப்பாடே சாப்புடுவோம் நாங்க
ஆ
ஆ ஆ ஏனா அம்மாவும் வந்து துணி வியாபாரம் செய்யறதுனால எங்களுக்கு சாப்பாடு செய்யறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அம்மாக்கு
ம் காலையில எது காலை உணவு சாப்பட் ட்டு மதியம் வந்து ஸ்கூல் உணவை ஏத்துக்கும்
நைட்டே அம்மா சமச்சி வச்சிருவாங்க காலையில சாப்டுறதுக்கு காலையில எழுந்து குளிச்சு ஆமா காலையில எழுந்து குளிச்சு ரெடி ஆயி அந்த சாப்பாட வீட்டுல மட்டு சாப்ட்டு நாங்க உஸ்கூலுக்கு வந்துருவோ ஸ்கூல்ல வந்து மதிய சாப்பாடு சாப்ட்டு போயிடுவோ நைட் மட்டு அம்மா செஞ்சு குடுப்பாங்க நைட்டுக்கு செய்யும் போதே
ம்
காலயிலைக்கு ஒரு கொழம்பு செஞ்சு கொஞ்ச எக்ஸ்ட்ராவா வச்சிருவாங்க அப்றோ சா இதாவு மட்டு வடிச்சு நாங்க சாப்டுவோ
அவ்ளோதா
ஆ நாங்க மூணு பேர் அக்கா தங்கச்சின்றதனால ஒரு ஆள் வீடு கூட்டவோ ஒரு ஆளு சாமண கழுவுவோ ஒரு பாப்பா வந்து சின்னவ என்ன விட
ம்
நா ரெண்டாவதுவே எனக்கு அக்கா இருப்பாங்க
ம்
அக்கா ஒரு வேல செய்வாங்க நா ஒரு வேல செய்வே பாப்பா வந்து த்து அவளால முடிஞ்சது எடுத் எடுத்து வைக்குவா
ம்
அப்பறோ அது ரொட்டெய்னா டெய்லி அதே மாரி போய்ரு
ஆ சரி
ம் ம் ஆனா
சரிம்மா அடுத்த கால்ல உரையாடலா நன்றிம்மா பே
ஆ நன்றிம்மா நன்றி